ஹலோ அ கேக்குதா
ஆ சாப்டியாப்பா
ஆ சாப்ட்டாச்சு நானா பிரியாணி பிரியாணி அ
பிரியாணி என்னாது
ன்னா இருக்கு ஆனியன்னு
ஆ
அத்தா நீயு அங்க என்னாது
காரக்கொழம்புப்பா
அருமையான பழக்கொ இது
அக்க ஒண்ணு பன்னமுடியாது காரகொழம்பு வச்சடுங்காப்பா காரகொழம்பு ரஸ்ஸொ
ம்
ம் டே நெட்டு ஏமந்த் அண்ணா வரசொன்னார்ரா வேலைக்கு
ஆ
ம் ரெண்டுபேர் வாங்கடாடே ஏன்டா இதுமேரி பண்றீங்கோ சொன்னாரு அ
ஆ
ண்ணோ காசு பாது எப்டின்னா ஒரு வெடி நா ப முப்பத்தி நாலைருவோட நானே வாங்கி தர்லா வாங்கி தரலன்னு கேள்றா அப்பறோ இன்னிக் இன்னைல இருந்து வரதுனா வாங்கி தரண்டா வாங்கடா நைட் ரெண்டு பேருனா கூட வாங்கடா
ஆ
சர் நானு கிஷோர்ரு வர நான் சொன்னே
ஆ
சரி சீக்கரோ வாங்கடா நைட்டு வாங்கடனாரு
ஆ
வர்லன்ந்தா சொன்னே
நீ சொல்றது தெர்ணா ஃபஸ்ட் வந்து ஃபஸ்ட் வந்து காசே போட மாட்றாங்கண்ணா
ஆ அதெல்லா சொன்னே
ஆ அப்பறோ எப்புணா மதியோ வந்ட்டு நீங்க எதுனா சொல்ட்ட அப்றமா காசு போவல்லனா நா என்னா பண்றது
அதா கேட்ட டேய் நா வாங்கி தர வாடா நா வாங்கி தர வாடான்றாரு
ஆ
என்ன சொல்ற வரியா நைட்டு
நைட்டு லட்சம்பதி வரானாமா
லட்சும்பதி தெர்ல ஃபோன் பண்ண அப்பற டெத்துல இருக்குறனா
ஆ அ
தெர்லியே பாக்குறே சொல்ற நா நைட்டுக்கா
நைட்டு சொல்றியா
ஆ
அது போலா போன கூட வாங்கிந்தா கூட காசு வாங்கிக்கலா இந்த முத்துன நேரோ வாங்க குடுத்தா நல்லாருக்குண்டா போய் டிரெஸ்ஸெலா எல்லா இப்ப எங்க ட்ரெஸ் எடுக்கன்னு கூட தெர்ல ஸ்பென்சர்லலா ரொம்ப ரேட் அதிகமா இருக்தான
ஆமா ஒரு செட்டு ஆயிரத்தி எரநூறு ஆயிரத்தி ஐநூறு இதுல தா ஆனா காலேக நெறைய இருக்து அக்கச்சகமா இக்து ஆமா போய் தேடி போய் தேடி எடுக்கனு
ஆ
ஒரே ஃப்ளோர் தா அது ஃபுல்லாவே ட்ரெஸ்ஸுங்கதா ஃபோர் ஃப்ளோர்தா செகண்ட் ஃப்ளோர் லெஃப் ஆ ஃபுல்லா ட்ரெஸ்ஸுங்கதா ஆனா நெறைய கட இருக்கு ஒரே ஃபுளோர்லே நெறைய கட
ஃப்ளோர்ல கட இருக்தா மஹால் மாரியவா எப்டி மால் மாரி இருக்கு செ செகண்ட் ஃப்ளோர்ல ஃபுல்லா டிரெஸ்ஸு
ஆமா பக்கத்துலே ஜூடி அதுலே ஜூடி அதா ஜூடி வேணா போய் எடுத்துக்கலா
ஜூடில்ல என்ன ரேட்டுக்குதெ
ஜூடில எனா ஒரு நானூறுபா ஐநூறுபா
ட்ரஸ்ஸா
ஆ அவ்ளோவா போய் பாக்கல அவ்ளவா போய் பாக்கல ஜூடியால அப்டியே போறப்போ வெளியேல்ல ஆ ரெண்டு எத்துலயுமே ஆ குவாலிட்டி
ஓ நீ இப்ப போட்டயே எப்டி இருந்தது துணி
அ நல்லா இருந்துச் நல்லா இருக்குது நா போட்றதெல்லா அந்த ரேட் தா ஆ
எவ்ள நீ அந்த பேண்ட் தச்ச காபி கலர் பேண்ட் எவ்ளோ
அது வா ஏழுநூறுபா
அந்த பேண்ட் எழுநூறுவா என்னா இது பார்முல் பேண்டா
ஆ லெனின் பேண்ட்
லெனின் நைப்தியா அந்த நார்ர காட்ற மாரி வருமே ஆ ஏழுநூறுவா தா நடா
ஆமா
சட்ட
சட்ட ஆறுநூருபா
ஆறுநூறுபாவா
ஆமா
என்னா சட்ட
சட்ட வந்து கீழே எம்ப்ராய்டரி போட்ட மாரி ஒன்னு எத்தே நானு
ஸ்வெரியாலூரோட அந்த பேண்ட்டா
ஆமா
அங்க போனமே லிங்கி ஸ்ட்ரீட்லயே அருநூத்தம்பது தான சொன்னாங்க அத
ஆ எழுநூறு ரூபா தா எச் எம்
எ எச்எ பிராண்ட் அடே அந்த இந்த காபி கலர் பிளாக் கலரு சாக்ஸ் வாந்தனே
ஆ
வீட்ல சாயம் போட்ருக்கிறாங்டா எதோ சாயோ ஓட்டினுக்குதுடா காஃபி கலர்ல
ஆ
பண்ல அ என்னாப் பண்றதுன் தெரில போக கூட மாட்டேந்தது இது நாலஞ்ச ஆச்சு தோலுர்ச்சு காய் வஸ்டேன் பொழுது போலது
ஆ வேற இங்கிலிஷீட்ல கொண்டு ஸ்ரெஸ்ஸ எடுக்கலா நாங்க வந்து மூணு மாசத்துக்குன் சொல்லி நெனைக்கிறாங்க இத்தெல்லாம்
ட்டு உண்மையா வாடா
ஆமா அது எப்டி அது இப்போ ஓனாத ட்ரெஸுன் இருக்கும் ல
ஆ மை
அதெல்லா என்னா ஆ அதெல்லாம் என்னா பண்ணுவாங்கனு வந்து மாலு என்ன கடை பெரிய கடைகள்ல இருந்து வாய்ன்ட்டு வந்து ட்டு இங்க வெளிய போட்டு விப்பாங்க அவுங்க
ஆ ஆ
அவ்ள தா ஆ அதுமாரி தா வரு
அதுல முள்ளு மாரி இருந்தது
அ ஆ
நாலு ஐம்பதுக்கு எச் எம் பிராண்ட போட்டுக்க எச் எம் பிரண்டா இருக்கு அது
அ எச் எம் பிராண்டட் தா தெரியலயே என்னா ஆனா சாக்சு நல்லாதாங் இக்குது பாக்கறதுக்கு குவாலிட்டி எல்லா நல்லாதா இருந்துச்சு இருக்குமானு தெரில
என்ன இது வாச்சுடா பாதி
ஒண்ணுது தானே
ஆ ஆ ஒன்னு தா பிளாக கலர் தா காஃபி கலர் ல மாறிச்சு
ஆ
ஆ ஆ அந்த இதுல இ அந்த ஆ
எப்டி கலர் மாறிச்சு பிளாக் கலரு
அது எப்டின்னே தெரியல தோச்சு காய வச்சு ஆனா எடுத்து போடலானு பாத்தா பின்னாடி ஃபுல்லா காபி கலர் இருக்குது அந்த கால் நிலத்துல
ஆ
அப்ற கேட்ட ஏதோ சாயம் பூசினுக்குது எண்ணக்குறாங்கோ
ஆ
டேஸ்சன் ஆகுது
ஆ நீ எதுவு சொல்ல வந்தியே
ஆ
நீ ஏதோ சொல்ல வந்தியே
அந்த இதுல எடுத்தமே எது அந்த இது டப்பால இருந்தல்ல தெடி தெடி எடுத்தமே துணிங்க
ஆமா
ஆ அதெல்லா இது அதெல்லா நல்லா இருக்குதுடா ம்ச் இந்த ஒருக்கா காஃபி கலர் ட்ரெஸ் உ டீ ஷர்ட் எல்லாத்த பக்கம் ஆகுது இருநூத்தி ஐம்பது ரூபா
ஆ
அப்ற இந்த இது ஜெஸி கலா கூட நல்லா இருது ஓடம்ல போறதே தெரியல
ஆ ஆ
இதுல பிரிண்ட் போதுபா பிரிண்ட் வச்சு வாங்கன்னே அதுலந் பிரிண்ட் எல்லா போயிடுது
ஆ ஆ
ஆ அவர்னா சொன்னா பிரிண்டே போவாத அப்பா மானாரு
அ ஆ விக்குரங்க அப்டிதா சொல்லுவாங்க ஒண்ணுமே ஆவாது
ஆ
புதுசுமரியா இருக்கானு வாங்க அதா வாங்கன நல்ல புசுன்னு போயிடுச்சு
ஆ ஆ போயிடு ஒரு ஒரு மாசம் கண்டினியூஸா போட்டாலே அந்த பிரிண்ட்லா போயிடு
ஆ ஆ
நல்லா ஏமாத்தி ஏமாத்தி வித்துறாங்கட பாவி
நம்மளா அப்டியே வாங்கிட்டோ
ஆ காசு அதிகமா கொடுத்து வாங்கல இரநூறு ருபாய்க்கு வாங்கிக்கிறோ என்னடா காச இந்த இரநூறு ரூபாய்க்கு ஒரு ஒரு மாசம் போட்டா போதாது அது இரநூறுவா பொருள
ஆ ஃபோதும்
ஆ அவ்ள தா கரெக்டா இருக்கும்
ம்
ம்ச் நைட்டனா வேலக்கு போகலாம்னு போகனு
ஆ ஆ
லட்சுமிபதி போன் பண்ணா டெத்துல இருக்குறானா லட்சுமிபதி
ஆ எங்க டெத்தா
அதா அவுங்க வீட்டாண்ட அந்த ஒரு ஆயா நூ இடக்கு விற அது மூணு நாள்ல செத்தாங்களே
ஆ
அது இன்னு கூட எடுக்கலயா அங்க தா இருக்கான ஆறு
இன்னு எடுக்கலயா மா ஆமா இன்னு வந்து டெத்துனா வந்து ஒரு மாரி மோல அடிப்பாங்க அவுங்க மோல அடிக்கு ஒண்ணு வித்தியாசமா இருக்குதுணா
அவுங்க பணக்காரல ஏனா வேற மாரி போனாங்கோ
மோல அடிக்கிறாங்கன்னு தெர்து ஆனா வந்து சந்தோஷமானா ஒரு மோலே அடிப்பாங்கல அது மாரி அடிக்கல யாரச்சு செத்துட்டுடாங்கனா மோலே அடிப்பாங்க அது மாரி அடிக் கல்ல ஏதோ ஒரு மாரி அச்சினு இருங்காகோ
ஆ எதோ சொல்லியிருப்பாங்கப்பா
அ ஆ
அதனால தா அது மாரி அவுங்க பசங்கல இதுல ஃபாரின்ல படிகிறங்கலாமே டா
தெரியலியே ஆ பெரிய வீட்டுதா பணக்காரங்கன்னு தெரியு பசங்க எல்லா ஃபாரின்ல படிக்கிறாங்கலானு தெரியாது
அவுங்க ஃபாரின்லேயே வீடு கட்டினி செட்டில் ஆயிட்டாங்களாமே அவுங்க பசங்களல்லா
இப்ப அவுங்க வர்து வரைக்கு வெயிட் பண்ணுகறாங்கலாமா
அ ஆ அவ ஃப்ளைட்டு புடிச்ச வரத்தாவல்ல அதனால்ல வெயிட் பண்றாங்க அதுக்கு ஒசரோ வெயிட்டிங் அ ஏ அங்க பாத்தனா அந்த பந்தல அந்த டென்ட் மாரி போடுவாங்களே
ஆ
அதெல்லா போட்டு ஃபுல்லா மேட்டு ஸ்டேஜ்ல ஒரு ரெட் கலர் மேட்டு போடுவாங்களே
ஆமா
அதெல்லா போட்டு வச்சிருகிரா அந்த கார்னர்ல கிரௌண்டு பக்கத்துலே டா
ஆ
அந்த கிரரோ வெங்கல கோப்பத்துக்கா போகுது பாருங்க ஸ்பீட் பிரேக் ஏறி இறங்கனா கர்னருலயே
ஆமா அதா அதா வீடு அவுங்களுது
ஆ அதா அந்த எடோதா உள்ள அந்த வீட்டுல உள்ள எல்லா இருக்குதுல
ஆ
இந்த இது கார்டன் மாரிக்குது அந்த தெர் எல்லா ஃபுல்லா அதலா அ ஆ அதா இருக்குது ஃபுல்லா எங்க அம்மா வேற ஊருக்கு போடிறங்க வரோட வரல வெருப்பாகது கார கொழம்பு வேற நேத்து வச்சது
யார் செஞ்சது உங்க அம்மா ஊருக்கு போயிட்டாங்க அப்ப
நேத்து செஞ்ச வச்சிட்டு போயிட்டாங்கப்பா நேத்து நைட்டு போனாங்க
ஆ
நைட்டு போயிட்டு இன்னு வரல வரேனு சொன்னாங்க
ஆ
நா தா தெர்ல
ஏ தோழரே எங்க அம்மாவு நேத்து போனாங்க முந்தா நேத்து போனாங்க இன்னு இல்ல ஹாஸ்பிட்டல் போயிக்றாங்க அப்டியே அங்க இருந்து ஏதோ மருந்து சாப்டணுமா நாலு நாளைக்கு காலையில ஆறு மணிக்கு சாப்டனும்மா அதுவு அதனால போயிட்டு வர முடியாது அங்கயேருக்கிறாங்கோ
சரிதா காலேஜ் லிவ்வா இன்னைக்கு உனக்கு
ஆமா சனி கெழம்ம ஞாயிற்றுக்கெழம எப்பவுமே லிவ்தா
எப்பவுமே லீவு
அ ஆ
அடப்பாவி கத தாண்டா அப்புல்லா லீவு வந்தாலே போதுடா ஸ்கூல்லு ஃபோன் பண்ணப்பா இது மேரி கேட்டாங்க என்னா காலேஜ் சேந்துக்குறீங்கே அப்படி இப்டின்றாங்க
ஆ
இன்னைக்கு தானடா காலேஜ்ல சேந்துருக்குறோ
ஆ
அப்டி சொன்ன
ஆ
ஏதும் சொல்ல நல்லா படி என்ன குரூப்புன்னாங்க ஈஸியின்னே நல்ல குரூப் எடுத்து து வச்சிருக்க சேரி ஒழுங்கு படிங்குறா அப்புறோ பசங்கல கேட்டாங்கடா
ஆ
யார் யாரு எந்த ஸ்கூல் சேந்துருக்குறாங்களோ அப்டின்னு நம்மளு அந்த மாரி எல்லாரும் இந்மேரி இந்மேரி சேந்துக்குறாங்கோ
ம்
இ சொன்ன கோபோ வன்சசு அவுருக்கு சரி அப்பறோ கேட்டாங்க எல்லாத்தையு அனுப்புச்சு உடுப்பா அப்டின்னாஙக வாடஸ்அப்ல ட்ட லட்சம் பேரு இது மேரி கவுன்சிலிங் போட்டுக்கறா தருன்னு எல் என் சி காலேஜில பி எஸ் சி கம்ப்யூட்டர் சைன்ஸ் அவ ஆள் சேந்துருக்கறதனால அங்கே சேந்துட்ட் அவுங்க கலைச்செல்வின்னு
அ அப்டின்னே சொன்ன
அ ஆ டே அவுங்களுக்கு தெரியுன்டா
அ
ஸ்கூல்லயே சொன்னாங்கோ
அ
அ அந்த பொண்ணு வந்து அந்த பொண்ணயே என்னைய லவ் பண்றா அந்த பொண்ணுதா நாலு பேர லவ் பண்ணுது
ஓ அவா சொல்ட்டா லவ் பண்ணுங்த அந்த மிஸ்ஸுங்களுக்கே தெ மிஸ்ஸுங்களுக்கே தெரிஞ்சுருக்குதா
ஆஹா ஆஹா மிஸ்ஸே சொல்லிட்டாங்க அப்பிடியு அந்த பையே கேக்கல
ஆ
டே அந்த பொண்ணு பாக்க கால்லயே போயிட்டான்டா ஸ்கூல்லுக்கு எட்டு மணிக்கெல்லா போய்டுவா ஆளுருக்கும்போது அந்தந்த ஸ்கூல்ல விட்டுதா வீட்டுக்கு போவனே
ஆ
ம் வெரு பாவ லட்சுமதி அவனு ஒன்னா வந்தானங்கடா சா அப்போலோந்தே ஒன்னா தா வருவானோங்கோ ஸ்கூலுக்கு
ஆ
அவ பொண்ணு வேன் சொன்னல லட்சுபதி உட்டு உட்டு வந்துருவான்டா எட்டு மணிலா வந்துருவா ஸ்கூல்லான்ட எ எட்டு மணில்லா ஸ்கூல்ல இருப்பா
ஆ
ம் ஹும் நாங்க நார்மலா வர்ர டைம் பத்து பத்தே கால் தா நாங்க போறதே இவரு தருணு மட்டு ஃபஸ்ட்டே ஸ்கூல்ல தெரக்குதே இவரு தா போயிட்டு தரணு அந்த பொண்ணுதா ஸ்கூல் தெரக்கறதே
அவளுக்கு மொத சீமாந்தெருமாமா
அ ஆ அங்க போகாதனல்லா இவ்வளவு சீக்கிரமா வந்துர்றான்
தூரமா அந்த ப்ரெண்ட்
கூட்டுரோடுற
கூட்டு ரோடுடா இருந்தா இன்னரம் சீக்ரோம் ஒடியாருந்துருது
அ ஆ அவள்தான் அவன் வந்து சுத்தினே இருக்கும் வேறனா வேலை இக்குது
ஜாலியா இருப்பான் அ ஆ ஜாலியா இருப்பாங்க அவுங்க
அ ஆ காலயே வந்துருவாங்கடா அப்றோம் ஸ்கூல் வேனாம்
வெறுப்பாதுங்கப்பா அதுங்க சீக்கிரம் வன்ட்டா
ஆ கால்ல வர்னோ காலயே வர்ணோ
ம் ம்
தலவெலி